சொல்டா இருடா வீட்டுக்கு போயிண்ணு இக்ற
எங் இர்க்ர
கர்ட்டுத்ர கவர்பட்ட தான்ட்னோ இப்பதா
பஸ்ல போயினுு க்றியா
ஆ இன்னைக்குாவது சீக்கிறமா வீட்டுக் போயிடுவே
ஆ
கரக்டா மூணு மணி சார்ப்பா உ வீட்ல இருப்ப
நேத்துதா லேட்டா யிச்சி
ஆமா ஆமா
சாப்டியா இல்லயா
சாப்ட்ட இப்ப எனக்கு டேக்ன்ருந்தியே நல்லா இருக்க வி
புரியல
தியாகு இருந்தா நல்லா இருக்குன்டா
இலியா
டே வீட்ல அரநாச்சி பழ இக்குத்டா ஆல அஞ்சு பழ இந்த்துடா
அதா நேத்தே சொன்னியே
சொன்னே நேத்து தியாகு ன்றது எ ஃப்ரண்ட்ஸ்ஸு கூட வர மாட்ட ஜைல மாட் அப்டியே வரன்டா பேக்கு கூட இல்ல சரியான டென்ஷனாகுது அப்டியே வச்சேனா கா
சேரி சேரி இப்போ போயி கட் பண்ணி வய்யி
அத பழம் வாங்கி எப்ப ஞாயித்துகிழம ‌ஞாயித்துகிழம தா வீடு போனா வாங்கணோ
அப்புற அதே மாரி லட்டு பாக்ஸ் நேத்து போயி பாத்தே லட்டு பாக்ஸ்சே ம மனுசே கஷ்டமாச்சுடா லட்ட பாத்த உட்னே
அடடே ன்னாயிச்சு
லட்டுல உருண்ட உருண்டயா தானே இருக்கு ரவுண்டா அந்த மாரி இலடா லட் அப்டி தூளா இந்த எப்டி பொடி மாஸ் போட்டா எப்டி இருக்கோ தூள் தூளா டா
பூந்தி அயிச்சா லட்டு
ஆ பூந்தி மாரி ஆயிடிச்சுடா கடிசீல
அடப்பாவி
அஹ் எல்லா இப்போ பூந்தி மாரி ஆயிருச்சுடா சாப்டே புடிக்கமாட்து இப்ப
ஏ பூந்தி மேரி இருந்தா சாப்ட மாட்டிங்களோ
ப்ரோ அந்த ரவுண்ட் ரவுண்ட் சாப்டுனா ஒன்னு ரெண்டு சும்மா சாப்டலா
ஆஹ்
எவ்ளோ நேர இருன்டு அதுலே சாப்டறப்ப அதுல ஒரே வாய் ஒன்னு போட்றலா ளா
அஹ் அது வேற ட்ரை கூட்டோ வேற
அஹ் அது ஒன்னு கோட தொடகூட முடியாது ட்டா மிக்ஸ்டா
சூப்பரா லட்ட பூந்தியாக்கன ஒரே ஆள் நீ தண்டா
பூந்தி ஆக்கலா ஆனா பூந்திய திருப்பி லட்டாவு ஆக்கலா
அது ஆக்கலா பூண்டி திருப்பி லக்கா லட்டாக்கலா
உம் ஒரு பாத்த ஒரு இத பாந்தது இன்னேரு பாத்துனுருப்பா
ஐயோ அந்த பட பேர் கூட பசங்க பசங் பசங்க ஒண் ஆஹ்
லா பண்ண கூடாது
எதோ ஒரு பன்னது பேருமந்து சாட்டை சாட்டை
ஆஹ் சாட்டை பாதில எத்னுபோய் லட்டு குடுப்பா பாதியர வந்து லட்டாலுவா இவ இப்டே ஆட்டி பூந்தியாக்குவ திரும்ம ஆத்தி அத லட் ஆக்கிடுவ உம்
அப்பாடி தூக்கோ எத்தன மணிக்கு வருது பார்
என்னா நல்ல தூக்கமா?
ஆஹ் பன்னெண்டு மணிகு பதினொரு மணிக்கு ஏந்த
ஆஹ்
ஏய் ஹலோ லைவ் போறத்திக்கே கொஞ்சோ செட்டிங்ஸ்லா சொல்ற
ஆஹ்
அட எங்கடா ஒ ஃபோன் என்னா ப்ராப்ளம் உன்து பார்ரா லைவ் போட்டாலே இதுவாவமாட்து ஸ்கீனு கா ஸ்கீரின் காஷ்ட் ஆவ மாட்து
அதல்லா உ ஃபோன்ல எதனா செட்டிங்ஸ் எதனா ஆன் பண்ணி சீரியானு கூட தெர்ல ஹலோ
பாக்கணுடா பொருமியதா பாக்கணு என்னா செய்து எது ஆஃப்ல இருக்குது எது ஆஃப்ல இருக்
நா சொல்றனே அந்த ஃபோன் அந்த புது புது ஃபியூச்சர்ஸ்ல்லா பாத்தியா புதுசு புதுசா வெக்கிறிய உன் ஃபோன்ல
உ
லைட் எரியத்து இன்ஸ்டாகிராம அப்ப அந்த ஆப் எல்லா ஆப் பண்ணி வய்
ஆஹ்
இன்ஸ்டாகிராம்
இன்ஸ்டாகிராம் ஆப்பே டெலீட் பண்டல ஆமா
நா இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்லடா அனா இஸ்டாகிராம் வருதுடா ஆஹ்
வெப்சைட்ல ஓப்பன் ஆயிருக்கு
டேய் வெப்சைட் கூடோ ஓபன் ஆவலடா வெப்சைட் எங்கியுமே போலட
ஆஹ்
சாப்ட்டு முடியாது ஒரு ஆப் ஒரு ஆப்பு வச்சிருக்குறா
சூப்பர்ரா
அந்த ஆப் டெலிட் குடுக்கவும் தெரியாது
ஐயயோ
ஆஹ் அந்த ஆப்க்குல்ல போனா நீ இன்ஸ்டாகிராம் ஆப் உள்ள இருக்குதுடா அதுக்கு போன இது பாஸ்வேர்டு எல்லா கேட்டுச்சு பாஸ்வேர்ட் எல்லா குடுத்த ஓபன் ஆயிச்சு இன்ஸ்டாகிராம் வர்து ஆனா பிளேஸ்டோர் போனேன் நினச்சியா
ஆஹ் இன்ஸ்டால் பண்ற மாரி காட்டுது
இன்ஸ்டால் பண்ற மாரி காமிக்குதுடா இன்ஸ்டாகிராம்ம இன்ஸ்டால் பண்ணா இன்ஸ்டால் ஆவுதுடா
அதுடா
என்னா டா பண்றது காலையில வா காமிக்குற
அடடே
எனக்கே எனக்கே ஆச்சர்யமா இருக்குடா அத பாத்த உடனே
இன்னும் நிறைய இப் என் ஃபோன் கூட நேத்துதா அப்டேட் பண்ண நேத்தோ முந்தா நேத்தோ அப்டேட் பண்ண சிக்ஸ்டீன் வர்சன்
ஆஹ் என் ஃபோன் கூட என்னைக்கி அப்டேட் வருதுன்னே தெரில
லாஸ்ட் வர்சனா இல்ல இன்னொரு வர்சன் இருக்கா என்னன் தெரில
உம் நா இது வரைக்கும் ஆஹ்
இந்த கேம் இந்தாடாப்பா இப்படி லாக் ஆகுது சும்மா லாபில நிக்கிற ஸ்டக் ஆவுதுடா
என்ன
பாத்தியா கேம் உள்ள போய் பாத்தியா
ஹங் ஆவுதுடா
இல்ல
இத்தனைக்கு ஒரு பையன் சரியா நாப்பதாயிரூபா ஃபோனு
ஆஹ்
அவன் போன்லயே நிக்கிறான் அவன் போனே லாக் ஆகுற மாதிரி காட்டுது
என்னடா இது நானும் அப்போதா மதியம் கூட
ஓப்போ ஓப்போ ரெனோ தெரியுமா
ஆமா
அந்த ஃபோனே லாகாவத் த கண்டிஷன் ஆயிடுச்சு அந்த இப்ப குடுக்குற அப்டேட்ல சும்மாடா லாபில நின்னு கொண்ட நாலு பேரு
சொன்ன சொன்ன கேக்குதுடா
சும்மா நாலு பேர் நின்னு க்குறோம் அதுக்கே ஸ்டக்ஆவுதுடா ஸ்டக்காயி ஸ்டக்காயி வருது
அதுக்கோடா
ஆஹ் ஏதோ அந்த கேம்ல உள்ளக போய் பாத்தியா நீ
டேய் நானும் அப்பம்போது போனண்டா அப்ப நல்லாதா இருந்துச்சு எதுவுமே ஆகலடா அதுல
டேய் அது நான் நா எனக்கும் அப்படிதான் இருந்தது ஸ்டார்ட்டிங் போகுது நல்லாதான் இருந்தது
ஆனா நாங்க போனோம் அந்த டோக்கன் ஃப்ரீ குடுத்தா அது மட்டும் ஸ்பின் பன்ட்டு வந்துட்டோ
ஆஹ் அதேதான் நீ அதான் பண்ட்டு வந்த நா என்னா பண்ண தெரியுமா சேரி பர்ஸ்ட் போன சொல்லலா நீ இன்னா அந்த உள்ள போயிட்டு எல்லாமே கரெக்ட்டா தா இருந்துது லாபில சும்மா இருந்து மேட்சு போலாமாடா ஸ்டார்ட் பண்ணி பேசிட்ருகுறோ ஸ்டக்காய் ஸ்டக்காய் வருது
ஆஹ் ஏதுன்னா புடிச்சது நா அப்படிய விட்றுந்தா எல்லா கோலார் ஆய்டுக்கு
என்ன டேய் எனக்கு மட்டும் இந்த மாரி ஆனா பரவாயில்ல எல்லா நாலு பேருக்கு அப்படி ஆவுது
அதெல்லா புடுச்சி அப்டேட்டு உட்டாண்ல அதுல எதனா கோளார் எதனா பண்ட்டு இருப்பாங்கடா
ஆஹ் எஃப் பி எஸ் சை கொறச்சான்ங்களா ஏத்தனானங்களா என்னன் தெர்ல நா வேற சிக்ஸ்ட்டி எ பி எஸ் அறுவது எ பி எஸ் ல வச்சு ஆட்னுகுறே இவனுகளா எஃப் பி எஸ் அ கொறச்சுவுட் த்தேட்டி எபி எஸ் வச்சு குடுக்குறாங்களா என்னான் தெர்ல
செரி வு திடீர்னு ஃபிரீ ஃபைர் அ பேன் வச்சுட்டாங்களா என்னடா பண்ணுவாங்க
ஒன்னு பண்ண முடியாது
ஆஹ்
ஒன்னு பண்ண முடியாது காசெல்லா வேஸ்ட்டு சும்மா ஜாலிக்கெதாவ்து எந்த அவே நம் சந்தோஷத் நம்ம ஆட்டுப்போவோ அவ்தா
அதெல்லா வேஸ்ட்டு
முஞ்சுதா இக்கு இவனுக அந்த நெலமைக்குதா தூக்குனுபோய்ருக்குறான்க ஃப்ரீஃபயர
இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாரு ஐடியு பேன் ஆயிடுச்சா ஃபிரீ ஃபயர் ஐடி எவ்ளோ ஓரத்த ஒரே ஒரு பாக்கெட்டு பண்ண வைட் எரிதா அந்த வைடு அந்த ஐடிய அவ விக்கிராம தா எவ்ளோ போவு
ஒரே ஒரு பையிண்டு ஆ பா காசு டைட்டா போவு
ரொம்ப போவேணா ப்ரோ அவ்வளோவுக்கு தருவாய்ங்க ப பைத்தியக்கார பசங்க
ஆஹ் ஆஹ் ப்ரோ உ ஐடில ப்ரோ பேனே ஆவாமக்குது குடுத்துரு போ அப்டினு சொல்லிட்டு வாங்கி பாணுங்கோ
இவுங்களு பட்டது இதுல ஆஹ் எ எல்லா வாங்கி பா ஏ அதோட நல்ட்ல ஓரோரு வேரா அதோட வெறி
நெறைய பேருக்கானுங்க
அஹ் அது இல்லா சேத்துனாவு அவ அவளோ வாங்கிப்பாவு
டேய் சப்போஸ் இப்ப என் ஐடியே பேன் ஆனா கூடவோ
அ ஓ
அதில இன்னொரு ஐடி வச்சு ஆடுவே நா அதுவு அதுலுயு என்ட இருக்குற அஞ்சுஐடில மூ மூ ப நாளடி சஸ்பெண்டு பேனு அந்
சைடு மேரு ப சைடு மேரு அவ்ளோ வரையராரா யமோட்டு கீமோட்டே யாரு ஸ்கின்னு
இந்த பாட் ஐடி என்ட ரெண்டு மூணு இருகுது ஒரு பாட் ஐடில ரேர் யமோட்டு இன்னொரு பாட் ஐடில மூணு யவோ அது எதுத்து து ச் சேரி அதுல ஐம்பத் நாலா லெவல்லருக்குது இன்னொரு பாட் ஐடி வந்து இப்பதா முப்பதாவது அவாலது இருக்குது
ஆ ஆ
இப்ப ரீசண்டா ஒரு ஐடி கிரியேட் பண்ணே அது வந்து பதினெழா லெவல்லா இருகுது
சூப்பர்ரா எல்லாத்தியு ஏத் திரதே நாலு ஐடியாக்கா ஏத்துற அவ அவ ஒரு ஐடி ஆவரத்தே சாவ்றாங்க
ஏய் சேப்டிக்கு வச்சுகனுடா
நா கூட சேப்புக்கு ஒரு பாட் ரேட்டு ஓபன் பண்ணே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஐடில ஆரதுக்கே சூப்பர் ஆயிச்சு
ஹும்
எவ்ளோ ஐடி வாரணம் அ இ இப்ப சிஎஸ் மாஸ்டர் வச்சுருந்தா ஓல்டு எழுப் வெளாட ஆரம்பிச்சா நஸ்சியாஸ் வந்து மாஸ்டர் வச்சிட்டுலா ஓல்டு இதுல இப்போ ஆடுறோடா பாடே இல்ல
பவேன்டு பழைய ஐடியா
இப்ப பேண்ட்டு ஆ செரிங்கலாடா அ அதயே ச்சி போ சி கேண்டி கிரெஷ் போ ஓ பாஸ்டாசி பேரு வந்து எஸ் வினிமேர்
ஆஹ் எஸ்வி கேம்மரா ஆஹ் ஆஹ்
அது வந்து எதுன்னு இந்த இருந்தே டீ ஆர்ல
ஹெபுல்
இப்பா இப்ப அதுவு கொறச்ட்ருப்பா
கன்ஃபர்ம்
சில்வர்லே
செரி இரு நா போய்ட்டு சாப்ட்டு ஃபோன் பண்றே
சேர்ரா சேர்ரா